ஓகே நல்லா இருக்கோ
உம் உம் நல்லா இருக்கேங் சிஸ்டர் ம் சாப்ட்டாச்சி சிஸ்டர் நீங்க சாப்டிங்களா என்ன சாப்டிங்க சிஸ்டர்
இன்னைக்கா இன்னக்கி தோசை
தோசை எங்க வீட்ல இட்லிங்க சிஸ்டர் எங்க வீட்ல இட்லி சாம்பார் சட்னி
சூப்பர்ல
உம் நல்ல
உம் அப்பறோ என்ன பண்றீங்க
நானு செஃப் ஹவுஸ்மேக்கர் ஹோம்மேக்கர் சும்மா ஒரு குட்டி பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு அவ்ளோதா
ஆமாங்களா சரிங்க சரிங்க நானு இந்த டைல்ஸ் இதுலாமல்லா போடுவீங்க இல்லையா
ஆமா
அந்த மாரி நாங்க நேச்சுரல் ஸ்டோன வந்து ப்ரமோட் பண்றோ
ஓ சேரி சேரி சேரி
கிரானைட்டு்
ஓ சேரி சேரி சேரி
உம் அது வாங்கி விக்கிறோ
ஆஹ் வாங்கி இப்ப விக்கிறீங்களா
அது மார்க்கு பண்றோ குவாரில இருந்து உம் அந்த மாரி
பிஸ்னசு டாப் மோஸ்ட் நல்ல டாப் மோஸ்ட் பிசினஸு
ஆமா ஆமா ஆமா
ஓகே ஓகே கட வச்சிருக்கீங்களா
இல்ல மேம் ஒர்க் பண்றோ
ஒர்க் பண்றீங்களா சேரி சேரி சேரி சேரி
அது வந்து ஓன் இப்ப வந்து நம்ம அங்க இருந்து நம்ம கல்லு மார்க் பண்ணதா அவுங்களால கொண்டே போ முடியு
ஓ சேரி சேரி சேரி
அங்க போய் கட் பண்ணி அறுத்து பாலிஷ் பண்ணி அப்பறோ தா அவுங்க சேல் பண்ணுவாங்க
ஓ ஓ சரிப்பா சரிப்பா ஹெவி ஒர்க்கர்
ஆமாங்
ஆ
அஹ் மாஸ்டர் அவுங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க பசங்க
ஏ எங்க வீட்டுக்காரு டீச்சரா இருக்காருப்பா பி டி டீச்சரு
ஓ கே சூப்பர் ஜெ
அ பாப்பா ஒரே பொண்ணுதா பாப்பா டென்த்து பச்சிட்ருக்கா அ அவ்ளதா மூனே பேரு வீட்ல அம்மா எல்லாரு ம ஆமா மூனு பேரு மாடியில அம்மா அண்ணே அண்ண பிள்ளைங்க எல்லாருமே இருக்கறாங்க நாங்க கீழே இருக்கறோ அ தனால எதோ போய்ட்ருக்கு
சரிங்க சிஸ்ஸர் சரிங்க சிஸ்ஸர் நீங்க ஹவுஸ் வைஃப் தான சிஸ்ஸர் வீட்லதா இருக்கீங்க
ஆமாப்பா நா ஃபஸ்ட்டு டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருந்தே அந்த கொரோனாக்கப்புற அப்டியே போகல அதுக்கப்பறோ அப்டியே நின்னுட்டே நம்ப ஒன்ஸு வீட்ல இருந்துட்டோ அப்டினா அதுக்கப்பறோ சோபேரி ஆயிரும்பா த்தீங்ளா ஆமா அ ஆமா நம்ம போய்கிட்டே இருக்கும்போது எப்படி டிதா ஒடம்பு செரியில்லாம இருந்தாலு ஸ்கூல் கெளம்பி ஓடிட்டே இருப்போ அத ஸ்கூல தா போயி உக்காந்தாதா கொஞ்சோ நிம்மதியா இருக்கு பாத்துக்கங்க ஆனா இப்ப எல்லா பாத்தீங்னா ஐயோன்னு வரு கெளம்பணுனா அத ஒன்ஸ் நம்ம வீட்ல இருந்தோன்ல்லா இந்த பழக்கமாயிட்டு அதுக்கப்பறோ போகுனே தோண மாட்டது பாத்துக்கங்க அதுக்கப்பறோ நம்ம போணுன் தோணுச்சுன்னா இல்லனாலு நம்ப போக முடிய மாட்டுது
ஆமா ஒத்துழைக்காது கண்டிப்பா
இப்ப கெளம்பணு அப்டின்னா இந்த பிள்ளய பாக்க முடியாது ஏன்னா அவுங் அப்பா சிக்ஸ் தேட்டிக்ல்லா போய்ருவாரா ஆமா காலில வெள்ளனவே கெளம்பிற ஆனாலு கொஞ்சு தூரோ டிஸ்டன்ஸு அவருக்கு ஸ்கூலு இங்க எங்க ஊர்ல இருந்து அதனால டூ ஆர்ஸ் ஆது அவருக்கு வந்து ட்ராவ்லிங்கா இருக்கு அதனால அவரு வெள்ளன்னா கெளம்பிருவாரு அதுக்கப்பறோ இத பா க்க முடியாதில்லையா
ம் அப்னா நீங்க மூனே பேரு அதா சிஸ்டர் நீங் மூனே பேரு இருக்குத்னால நெறையா வெக்கேஷன்லா போவீங்க செலவு கம்மி இல்லியா
அவ்ளவா போமாட்டேபா எங்க நம்மளுக்கு வீட்லே நமக் நேரோ சரியா போதேப்பா ஃபஸ்டு போய்ட்ருந்தோ என அ இந்த கோயிலு இந்த சைட்ல்லா போய்ட்ருந்தோ வெகேஷன்னா எங்களுக்கு வந்து கோயில் தா வெகேஷன் ஆமா எங்க வீட்ல எல்லாருமே சேந்து போவோ அம்மா அண்ணே அண்ண பசங்க நாங்க எல்லாரு மே ஒ வண்டி வெச்சிருந்தோ ஃபஸ்ட்டு சுமோ சுமோ எடுத்துட்டு கெளம்பிருவோ பாத்துக்கங்க
ஸ்செர் நாம்மன்னா நேச்சுர்லா லைக் பண்ண போய்டுவோ மூணாறு கேரளா அந்த மா ரி
அ ந அதெல்லா டூரு போனதுப்பா நாங்க ஸ் கூல் படிக்கம் போது டூரு போனது அப்புறோ மூணாறு வந்து ஸ்கூல்ல வேல பாக் க்கம் போது டூரு போனது டீச்சர்ஸா சேந்து போவோ நாங்க வர் ஷோ வர்ஷோ அந்த மாரி மூணாருக்கு வந்து போனோ அஆனா கேட்டிட்டேத இருப்பா பாப்பா எனையு கூட்டு போங்க எ ஏன்னா ஸ்கூல்ல எல்லாரு கேப்பாங்களா எல்லாரு வெக்கேஷன் எங்க போனீங்க அப்டீனா கேக்வா நீங்க இந்த எடத்துக் போறீங்க இந்த எடத்துக் போனீங்க எனையே மட்டு கூட்டு போ மாட்றீங்க அப்டினா எனக்கு டைம் இல்ல உங்க அப்பாட்ட போய் கேளியா அப்டின்னுவ ஆனா ஒ என்னைக்காவ்து வர அ கொடைக்கானல்க் போவோ இப்பிடிதா ஆமா தீடீர்னு ப்ளானே பண்ண மாட்டோ அ தீடீர்னு ரொம்ப அனத்திட்டே இருக்கு ஒ எங்கயாவ்து கூட்டு போங்க கூட்டு போங்க அப்டின்ட்டு செரி ஓகே கெளம்பு நாளைக்கே கொடைக் கானலு வண்டி ஒடனே வ வண்டி புக் பண்ணி ஒடனே கொடைக்கானல் கெளம்பிடுவோ அந்த மாதி டக்குனு போனா கோயில்லா நெறையா இருக்குது அந்த மாதி ஆமா எங்க வீட்ட பொறுத்த வரிக்கு ரொம்ப நாள் ப்ளான் பண்ணா லாரு எதுமே நடக்காதுப்பா அப்டிலா ப்ளான் பண்ணா நம்பவே மாட்டே எங்க வீட்டு அப்டி அப்டியா கொந்தா ஆளு இவரு டக்குனு நாளக்கு போனுனா இன்னக்கி அ நாளக்குளா கெளம்பீருங்குப்பா அப்டினு வந்து திடீர்னு சொல்லுவாரு பாத்துக்கங்க அப்பதா கோவ்மா வரு நம்ளுக்கு ஒரு முன்னாடியே சொன்னாதானே நம்ம ஏதாது நாங்க அப்டி இல்ல நாங்க எப்டி வளந்தோனா எங்க வீட்ல எங்க அப்பா வந்து இந் த நாளைக்கி போனும்ப்பா கெளம்புங்கங்கப்பானா நம்ம வந்து முந்துன்ன நாள் நம்ம ரெண்டு நாளா நம்ம கெளம்பிக்கிட்டே இருப்போ அத பத்தி ஒரு எக்ஸ்பெக்ட்டேஷனே இருக்கு பயங்கரமா இவரு அப்டி கெடையாது நாளைக்ப் போனும்னா இன்னைக்கி சாயந்தர வந்து சொல்லுவாரு நாளைக்கு காலைல கெளம்பணு அது ஒரே வார்த்ததா நாளைக்கு காலைல கிளம்புனு அவ்ளோதா
ம் அதா டிசைட் பண்ட கெளம்பிணு ரொம்ப நாள் இல்ல அதே டைம் டேபிள்லா போட்டு ஆஹ் அப்டி எல்லா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது போனு நைட் டிசைட் பண்ணா கால்லையே கிளம்பிணு
காலைல கெளம்பிறணு டக்குனு கெளம்பிருஓ நானு ஆமா நாங்க எங்க வீ நாங்கள்ல எங்க வீட்டுக்கார அப்டி இருப்பாரு நாங்கல்லா அப்டி எங்ளுக்கு கோவந்தா வரு அப்ப
ஆஹ் ஹ் ஹ் செரிங் செரிங் கொடைக்கானல் போயிருக்கீங்க
கொடைக்கானல் நெறைய போயிருக்கோபா அடிக்கடி போயிருக்கோ அதுக்கப்றோ இந்த இந்த சைடு சிவகங்கை தா ஆ அந்த பக்க ஃபுல்லா கோயில் தா வரிசையா கோயில் இருக்கு பாத்துக்குங் மதுரைய தாண்டூனோனே வரிசையா கோயில் இருக்கு ஆமா எங்க வீட்டுகாரயோட அந்த வழி ஃபுல்லா எல்லாருமே இப்ப சா தர்கள் நமக் கடுப் பாருக்கு எனக்கெலா அய்யோ ஏன்டா இப்டி பண்றீங்க அப்டின்ட்டு வரிசயா எல்லா கோயிலு இருக்கு அத அந்த கொஞ்சோ கொஞ்சோ தூரத்துல பக்கத்துல பக்கத்துலேயே இருக்கு அந்த மாரி எல்லா கோயிலுக்குமே கூட்டு போயிருக்கிறாரு இந்த சைய்டு அஹ் அதுக்கப்றோ எங்களுக்கு ரொம்ப புடிச்சி போனது வந்து சிதம்பரம் தஞ்சாவூர் அந்த சைடு ரொம்ப
சிதம்பரம் தஞ்சாவூரு
சிதம்பரம் வந்து என்னன்னா எ பாப்பாவோட அரங்கேற்றம் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணோ பரதநாட்டியம் ஆமா டான்ஸ் அவளுக்கு ரொம்ப பரதனா நம்ப இஷ்டோ அ அது வந்து பஃர்ஸ்டு வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நாங்க சிதம்பரதுல தா பண்ணோ அது கொஞ்சோ அதனால காலைல சிதம்பரம் போறது போறோ நம்ம அப்டி தஞ்சாவூர்லா போலா அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச தஞ்சாவூர் போகணு சொல்லிட்டு
செரி சா அப்பனா நீங்களு அப்பனா நீங்களு கண்டிப்பா டான்ஸ்ரதா இருப்பீங்க அ
நாங்க சின்ன வயசுல ஆட்னதுப்பா ரெண்டு பேருமே ஆடுவோ நானு ஆடுவே பா எங்க வீட்டுக்காரு ஆடுவாரு எங்க வீட்டுக்காரரு நா கல்யாண பண்ணி வந்த பின்னாடி குரூப் வச்சிருந்தாங்க டான்ஸ் குரூப்பு ஆமா டீச்சரா இருந்தாலு அந்த ஒரு வழில பண்ணிட்டு டான்ஸ் குரூப் வேற வச்சுர்ந்தாரு ஒரு பதினெஞ் சு பசங்க இருந்தாங்க எனக்கு தெரியு அதுக்கப் பறோந்தா அவரு நாங்க இங்க கொஞ்சோ ஊர்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோ கொஞ்சோ டவுனுக்கு ஷிஃப்ட் ஆனனால அப்டி அப்டியே எல்லா பசங்கள் எல்லா படிச்சு எல்லா அத அது பெருசாயிருச்சுங்ளா அதது அப்டியே பேய்ருச்சு ஆனா அவங்க டான்சு குரூப்புக்கு திருவிழாலா வப்பாங்க இல்லையா
ஆமாமா இது ச் குரூப் டான்சு
ஹ அந்த மாரி இவங்களு எ வீட்டுக்காரு எ கொழந்தந்தா வந்து மெயினா இருப்பாங்க போல
ஆஹ் ஆஹ்
திருவிழாங்கல எல்லா போய் பசங்கள கூட்டிட்டு போய் ஆடெல்லா வப்பாங்க சொல்லி தரது எல்லாமே பண்ணுவாரு
ஓ மாஸ்ட்ரோ
ஆ ஹ ஹ ஹ மாஸ்டர் தா ஆமா
நா ஆடுவே நா சின்ன வயசுல பாப்பாவ வச்சுட்டு நெறயா ஆடுவே சின்னதுல நானு நானு அது தா வீட்ல இருப்போ கொழந்தைல அதுக்கு நெறய டான்ஸ் ட்டு ஆடுவோ இப்போ இப்ப அது எனக்கு சொல்லி தருது அம்மா இப்டி ஆடலாமா அப்டி ஆடலாமா அ அதுதா சொல் வீட்ல ஆடுவோ ஹ ஹ அவுங்க அப்பா இல்லாட்டி நானு அதுவு ஆடுவோ ஆ என்னப்பா இல்லப்பா அதெல்லா இல்லப்பா ஆ இல்ல அதெல்லா நா பண்ணல அதெல்லா கொஞ்ச பயதாப்பா நம்ம சோசியல் மீடியாவனா கொஞ்ச பய தானே ஆ அதெல்லா
ங்க யோசிக்கிறீங்களயா அதுவே போது இல்ல யோசிக்கிறீங்களயா அதுவே போது
ஆ அதுதா ஆடுவோ வீட்ல இருக்கு போது அவுங்க அப்பா இல்லாட்டி நாங்க இரண்டு பேரு ஆடிக்கிருவோ ச் பாட்டெல்லா போட்டு அ அப்பா ஆட மாட்டேந்தா
அதா அப்பறோ நீங்க அவுங்கள ஆட்றதோ நிப் பாட் நீங்க மட்டு ஆடுனா அவருக்கு கோவ வருல ஆ ஆ ஆ ம்
ச் அதெல்லா லா ப பயங்கர ஜாலியாதா இருக்கு இதுக்கு வ சொல்லுங்க வேறென்ன நீங்க நீங்க எங்க போயிருக்கீங்க வெகேஷ நா திடீனு கிளம்ப வங்கன்றீங்க
ஏழையுர் போயிருக்கீங்ளா
இல்லப்பா அவ்வளவு தூரத்துக்குலா இல்ல நா தா சொல்றேல நாலா படிச்சது வந்து புஃல் அண்ட் புல்லு ஹாஸ்டல்பா
ஆ ஆ ஆ
ப்பறோ நம்ம வீட் ட்ல வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கு ஆ ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கு
ஆ ஆ
அதுனால எனக்கு அந்த அளவுக்குல்லா கெடையாது வெளியில எல்லா அப்படிலா கூட்டு போ மாட்டே அப்பாக்கந் ப்ப லீவ் விடோ அம்மாக்கு வந்து லீவே கிடையாது
ஆ ஆ
அதனால வெளில போ இப்பதா வெளில போறதே பாப்பாவ வச்சு வெளில போறோ அதுக்கப்புறம் நானே இந்த பக்கத்துல தா இருக்கு ஸ்லோ பாங்க ந்த என்ன கோயிலு பிள்ளையார்பட்டி கோயிலு வருஷம் வருஷம் எங்க வீட்ல எல்லா போ போவாரா பிள்ளையார்பட்டிக்கு போவேன்னு சொல்லுவாரு நா ஒரு தடவ கூட போனதே இல்ல பாத்துக்குங்க நா அதுக்கப்புற கே அஹ அதுக் இல்ல அப்புற கூட்டிட்டு போயிடாரு அதுக்கப்புற ரெண்டு தடவ தொடர்ந்து போயிட்டோ நாங்க
ஆ ஆ ஆ ஆ
அதுக்கப்பற தஞ்சாவூர் போகணுணு தா ரொம்ப ஆசப்பட்டே அந்த பாட் டலா எடுக்கம் போது அந்த தஞ்சாவூர பத்தி நெறய பாட எடுப்பே லெசன் எடுப்போ பா லெசன் எடுக்கம் போது ஆமா லெசன் எடுக்கம் போது எனக்கு அதை பா பாக்கணுனு ரொம்ப ஆர்வமா இருக்கு ப ரொம்ப ஒரு ரெண்டு வருஷமா கேட்டுட்டே இருந்தே எப்டியாவது நம்ம த ஆ போய்ட்டோ போய்ட்டோ போய்ட்டோ ஹ ஹ ஹ போயிட்டு ஒரு பெரிய அ என்னனா முன்னாடி பஸ்ட்டு பஸ்ட்டு நின்னு அபிஷேகத்த எல்லா பாத்துட்டு வந்தோ
ஆ ஆ ஆ
அது ரொம்ப ச அது ரொம்ப சந்தோஷ
இதே நீங்க கோயில் குளமா சுத்தம் போது வந்து நல்லாதா இருந்துருக்கு அதே மாரி தஞ்சாவூர் மாரி தஞ்சை பெரிய கோவில் மாரி இன்னொரு எடம் இருக்கு தெரியுங்ளா
தெரியாதே ஆ ஹ
ம் கங்கை கொண்ட சோழபுரம் போங்க கங்கை கொண்ட சோழபுரம்
அங்க எங்க இருக்கு அது கங்கை கொண்டச் சோழபுரமா ஓகே ஓகே ஓகே கே ஆ இல்ல எனக்கு கங்கை கொண்ட சோழபுரம் போல இப்பது அதுக்கு பின்னாடி வந்து இதே பாப்பாக் கு வேர்ல்ட் ரெக்கார்டு காண்டி இதுக்கு போனோ மாமல்லபுரம் மகாபலிபுரம் அங்க போனோ மகாபலிபுரம் போயி ட்டு அங்க மகாபலிபுரம் பக்கத்ல வந்து அதுக்கு வேல்ரெக் நடந்துச்சு டான்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஓ அதுக்காக பிரிபர் பண்ணிட்டோ மொதலே சரி போறது போறோ நம்ம வந்து பாண்டிச்சேரி போலானாங்க பாண்டிச்சேரி போய் என்னா பாக்க போறோ இதுனா கொஞ்ச பா பாக்கறதுக்கு எடோ இருக்கு அப்டின்
இது பாண்டிச்சேரி விட நல்லா இருக்கு
அப்டியா இல்ல அந்த நேரத்தில வந்து பாண்டிச்சேரில செகண்ட் டைம் அ தேர்ட் டைமோ ஃபோர் டைமோ கொரோனா பரவுதுன் சொல்லிட்ருந்தாங்க ஆ அப்ப அதனால வந்து கொஞ்ச பய மருந்தது சரி வேண்டா நம்ம இங்கிட்டே மகாபலிபுர போலா அப்டின்ட்டு மகாபலிபுரம் போயி ட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்ற சாயந்தர வந்து இது ஃபங்க்ஷன் அட்டென் பண்ணிட்டு அதுக்கப்புற கெளம்பி ஆ
ம் பாண்டிச்சேரி போங்க அது பக்க நல்ல ஒரு பிச்சாவரம் பீச்னு ஒன்னு இருக்கு அங்க போங்க
பாண்டிச்சேரிலேயேவா ஓ